ஹலோ மேம் என்ன பண்றிங்க வணக்கம் ம் கேக்குது மேம்
ம் நா வந்துட்டு இப்பதா அ இங்கே வந் ட்டு வெயில் இல்லப்பா இங்க வந்து மழ பெஞ்சிட்ருக்கு
ஓ அப்டியா நீங்க அந்த லைனா அப்போ ஓக்கே ஓக்கே
இது வந்து பாத்திங்கன்னா மலைப்பிரதேசம்மா பார்ட்ருல்லா இருக்குற எடம்
சேர் சேர் ஓக்
அதனால இன்னிக்கு காலைல கூட ஃபுல் மழதா மழைல்ல நளஞ்சிட் ட்டே தா என்னோட மகன் வந்து ஸ்கூலுக்கு போனான்
ஓக்கே ஓக்கே இங்க வந்து ஃபுல்லா ம கடல் லோ நாங்க கடலோரோ ஆ பட் இந்த சைடு கிழக்கு பட் ஆ வெயில் அடிச்சு தாக்குறது
பயங்கரமா வெயில் இங்க வந்து ஒரு பதனஞ்சு இருவது நாள்லய வந்து பாத்திங்கன்னா மழ சீசன் ஸ்டார்ட் ஆய்ருச்சு
ஓ ஓக்கே ஓக்கேங் ஆனா பட்டு இங்க பதினஞ்சு இங்க ஒரு பதினஞ்சு நாளா அடிச் சி நோருகிட் தாங்க இருக்கு வெய்லு
ஓ ஒ சரி சரிங்க ஆ அதாது நாங்க இந்த சைடு ஃபுல்லாவே வந்துட்டு உங்கள்க்கு டீ எஸ்டேட் ஆ மலை பிரதேசம் நெ நிறைந்த எடங்கள் வால்பாறை பார்டர்னு வெ சுக்குங்ளேன்
சூப்பர் சூப்பர் மேடம் ரொம்ப புடிச்ச எடம் மேம்
அதனால வந்து பாத் த்திங்கன்னா எனக்கு வந்து கடலோர பகுதிகள் தா ரொம்ப புடிக்கும் நா அதிகமா விரும்புறது வந்து ஆ நிச்சயமா நமக்கு ஆ கண்டிப்பா கண்டிப்பா ம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந் ம் சொல்லுங்க
இந்த டைம் வந்து டூர் ப்ளான் பண்ணிர்க்கோ வால்பாற கேர்ளா அத்ரப்பள்ளி ஃபால்ஸ்ஸு
ஓ செரிங்க செரிங்க ஓ அதுதா இக்கறைக்கு அக்கறை பச்சை நாங்க வந்து லாஸ்ட் மந்த்து தா உங்க கடலோரம் சைடுல்லா வந்துட்டு வந்தோம் ராமேஸ்வரோம் வந்தோம்
ஓ அப்டிங்ளா ஓக்கே ஓக்கேங்க
ஆ வர ராமேஸ்வரோம் வருவோ அதுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்துட்டு வந்தோ அதுக்கப்றோ திருச்செந்தூர் போவோ அந்த மாதிரி கொஞ்சோ கடல் பகுதி பதினா ரொம்ப புடிக்கு கேரளா இங்கெருந்து போலா பட் இருந்தாலு அந்த கடல் வந்து ஒ ரு மூணு டு நாலு மணி நேர டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்களா
ஓ
அதனால கேரளா கடல் பக்கத்துல போனதுல்ல அந்த சைடு ஆ உங்க ஊர் சைட்ல தா வந்துட்டு அதிகமா வரு கன்யா குமரி திருச்செந்தூர் ராமேஷ்வரம்
நா வந்து இந்த சைடு மேம் கட பாண்டிச்சேரி சைட் மே
ஓ சரிங்க சரிங்க அந்த நம்ம நவகிரகம் ஸ்தலம் எல்லா இருக்கு தானே கும்பகோணம்
ஆ ஆமா மேங்க கும்பகோன
ஆ ஓகே ஓகே நா வந்துருக்கே நா நறைய தடவ என்னோட வாழ்க்கையில அதிகமா போன கோயில்கள்னா வந்துட்டு நவகிரகம் கோயில்கள் தா பாண்டிச்சேரியில பார்டர்ல கூட ஏதோ ஒரு கோயில் அந்த பிளானட்ல இருக்குதானே அந்த ஒன்பது ஆ ஒன்பது நவக்றக கோயில் இருக்கு அதுல ஒரு கோயில் வந்து பாண்டிச்சேரியோட பார்டர்ல தா இருக்கு
ஓ அப்டிங்களா நா போனதுல்லம தெர்ல கோவில்லா அதிகமா மோஸ்ட்லி போனதில்ல
ஓ பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவ அந் த மாதிரி ஆன்மீக சுற்றுலா மாதிரி வருவோ அப்ப அ அதிகமா வந்து கும்பகோணம் அது சுற்று வட்டாரத்துல வரும்போது ஒரே ஒரு கோயில் மட் டு பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்குன் சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க அனால அப்டிதா வந்துருக்கே
அப்ப பாண்டிச்சேரி பீச்லா வந்தது எல்லாமே
இல்ல பீச்ல்லா எதுவு வந்தது இல்லைங்க கோயில் அப்டி மட்டுதா வந்துருக்கோ நாங்க
ஏன்னா பாண்டிச்சேரி பீச் சூப்பரா இருங்க அங்க வந்து பாருங்க எப்பனானு
கண்டிப்பா கண்டிப்பாங்க இது ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீக்வண்ட்டா வருவோ இப்பல்லா வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஓ சரிங்க சரிங்க ஆக்சுவலா வந்து கும்பகோணம் வந்து சாமி கும்ட்டுட்டு கும்பகோணத் த்துல இருந்து ஒரு வேன் வெச்சு அந்த ஒன்பது கோயில்கள் சுத்தி பாக்குற மாதிரி இருக்குங்க
ஓ அப்டிங்ளா
அப்டி கூட்டிட்டு வந்து திரும்ப கும்பகோணத்திலேயே விட்ருவாங்க ஆ அந்த மா திரி அரேஞ்ச் பண்ணிதா கூட்டிட்டு வருவாங்க பாக்குறோ வாய்ப்பு கெட ச்சா நிச்சயமா வந்து பாண்டிச்சேரி பீ
மேம் இப்ப வந்து உங்க சைட்ல என்ன சீசன் என்ன போடுங்க இன் இப்போ டீ அந்த இல தானா
இல்ல நாங்க அந்த ஃபீல்ல இல்லைங்க அதோட பார்டர்ல இருக்கு
சரிங் மேம் இப்ப வந்து அது எப்பயுமே வந்து அது எப்பயுமே அது போட்டுட்டே இருப்பாங்களாங்க இந்த அறுவோடை
ஆமாங்க உங்களுக்கு மேக்சிமம் வால்பாறை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு டீ எஸ்டேட் தா அது அ ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு குளிர் பிரதேசந் தானே இ ப்ப நாங்க வந்து பார்டர்ல இருக்கோ இங்கிருந்து எங்களுக்கு வால்ப்பாறை வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னு வைங்களே அ ட்ராவல் இங்க வந்து உங்களுக்கு வெயிலும் இருக்கும் மழையு இருக்கு இங்க என்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இங்க என்ன சிறப்புன்னா இங்க வந்து தென்னை மரங்கள் அதிகமா இருக்கும்
ஓ
ஆ வெளிநாடுகளுக்கெல்லா தேங்கா ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்கல்லங்க அது அதுக்கப்றோ ஆ இங்கிருந்து அதிகமா போகும் அப்புறோ மற்ற நகரங்களுக்கு வரக்கூடிய இளநீர் இளநீக்கு பேஃமஸான ஊரு தா இது
அ அப்படிங்ளா
ஆமாங்க இளநீ அதுக்கப்றோ அந்த தேங்காய் சார்ந்த ஆமாங்க தேங்காய் சார்ந்த பொருட்கள் அப்டி வந்து உற்பத்தி வந்து இங்க அதிகமா இருக்கும்
ஓக்கே மேம் ஓக்கே மேம்
அந்த மாதிரிங்க டேஸ்டா இருக்கும் மத் த எல்லா பக்கம் விட இங்கதா விலையு அதிகமா இருக் கும் இங்க இருந்துதா விளைஞ்சே போகுது ஆனா இத விட ஆம் மா நீ இங்கிருந்து இதுல என்னன்னா இப்ப நாங்க கோயம்புத்தூர்லா போறோ திடீர்னு ஏதோ ஒரு நாள் இளநீ குடிக்கிறோ அப்படின்னா அவ்ளோ விலை சொல்லுவாங்க கேட்டா எங்க நாங்க பொள்ளாச்சியில இருந்து வாங்குவோம் பாங்க எங்களுக்கு சிரிப்புதா வரும் ஏங்க எங்க ஊரே பொள்ளாச்சி தாங்க எங்ககிட்டயே நீங்க வில இப்டி தாருமாரா சொன்னா என்ன அர்த்தோ எங்க ஊர்ல இருந்துதானே வாங்குறீங்கன்னா ஐய்யோ அப் பிடிங்ளா அப்டிம்பாங்க நமக்கு காமெடியா இருக்கும் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சு ட்டு அவங்க வில அதிகமா சொல்லுவாங்க இப்ப இந்த சீசன் எல்லா வந்துட்டு உங்களுக்கு கம்மியா தா இருக்கும் சின்ன இளநீ எல்லா பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு ரூவா முப்பது ரூவா அப்டிதா இருக்கும்
உம் நம்பளும் கிராமத்து சைடு தா மேம் நம்ப அதனால மோஸ்ட்லி எங்க வாங்கி எல்லா குடிக்க மாட்டோ நம்ம மரத்துலயே இருக்கு அறத்து குடிச்சு
ஓ ஆனா வெயில் காலத்துல எல்லா இங்க ஐம்பது ரூபா வரைக்கும் வில போகுங்க உற்பத்தியாகிற இடத்திலயே
அச்சோ அப்ப இன்னு சென்னையில்லா பாத்தா அப்ப எப்டி இருக்கும் பாருங்களே
ஆமாங்க நிச் நிச்சயமா நிச்சயமா விவசாய பூமி வந்து ரொம்ப புடிக்கும் பட் விவசாயம் பண்ற அளவுக்கு
பாங்க உம் ஓக்கே மேம் சரி ஒரு நாள் ஒரு நாள் பண்ணுங்க
நிச்சயமா நிச்சயமா வீட்ல மா தோட்டம் மட்டும் சின்னதா வச்சிருக்கோ தோட்டம்னு சொல்ல முடியாது கொஞ்சொ ஒரு நாலஞ்சு தொட்டில வந்துட்டு இந்த மெடிக்கல் பிளான்ட்ஸ் வந்து வெச்சிருக்கோ ஆலிவெரா அதுக்கப்றொ ஆ அந்த மாதிரி இந்த மருத்துவ கற்பூரவள்ளி துளசி அ சுக்கட்டி கீரை அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி கொஞ்சொ நம்ம மெடிக்கல் பெரண்டை அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான பிளான்ட்ஸ் ஏன்னா இங்க ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் இருந்துட்டே இருக்குங்ளா
புரியுது புரிய்துங்க இப்ப பாத்தாலு பரவால்ல அந்த மாரி எட்த்துல தா மேம் இருக்குனு வெயிலு இருக்னு டக்குன்னு மழையு இருக்குணு நல்லாவு இருக்கு அந்த கிளைமேட்
இதுலல்லா இருந்துட் டா அத வந்து நம்ம சாப்ட்டுட்டு அப்பப்ப கொஞ்சொ ரெக்கவர் பண்ணிக்கலா இல்லன்னா தொட்டதுக்கெல்லா எனக்கு வந்து பெருசா அலோபதி மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது
ம் ம்
ஆ அது கொஞ்சொ சைட் எஃபெக்ட்ஸ் அதிகொந் தான அதுனால தவிர்க்க முடியல அப்டின்னா எடுத்துக்குவோ இல்லைன்னா இயற்கை மருத்துவம்தா கொஞ்சொ நாட் டம் அதிகம் முடுஞ்ச வரக்கி இயற்கையா நம்ம ஒடம்ப நல்லா வச்சுக்கணு மருந்துக்கு வந்து நம்ம அடிமையா ஆயிரக்கூடாது அதே சமயொ அந்த தொழில்லு வந்து அடிப்பட்றக் கூடாது என்னன்னா மொதலெல்லா நிச்சயமா மொதலெல்லா பாத்தா டாக்டர்ஸ் மெடிசன் அப்டின்னா ஒரு தைரியமா நம்ம போவோ இப்ப அதெல்லாமே வியாபாரம் ஆயிட்டனால ஹாஸ்பிடல் போனா நம்ம திரும்பி வரு வருவமா அது வேற எதாவ்து பிரச்சனைல கொண்டு போய் விட்ருமாங்குற ஒரு பயொ வந்து இயற்கையாவே உருவாயிடுச்சு
இப்பெல்லா எங்க மேம் ஹஸ்பிட் டாக்டர்ஸ் எல்லா காசு
நிச்சியமா நிச்சியமாங்க
அவுங்க எல்லாருமே வந்து காசுக்காவே பாத்து காஸ் குடுத்தாதாப்பா எதுவா இருந்தாலு நடக்கு காசு குடுத்தாதா பண்ணு அந்த இதுவு இல்லனா அவ்ளதா சாவ அடுச்சிரானுங்க மேம் இப்பல்லா ஒரு உயிர் ஈசியா சாவடிக்கிறாங்கப்பா எல்லாரையு சொல்ல
செல் ஆ எல்லா துறையிலு நல்லவுங்களு இருக்காங்க கெட்டவுங்களு இருக்காங்க ஆ முடுஞ்ச வரக்கி நம்ம நம்ம செக்யோடா இருந்துக்கணு அவ்ளோதா
அதுவு கரெக்ட் தாங்க
ம் தம்பி வந்து சேலரி எல்லா வாங்குனா பேரன்ஸ்கு தர் ட்டுவீங்ளா இல்ல நீங்களே எ என்ன பண்ணுவீங்க
இல்ல மேம் வீ்ட்ல எப்பவு வந்து டென்தௌசண் குடுதுட் இப்ப எனக்கு ஃபிப்டீன் தௌசண் ஃபிப்டீன் தௌசண் வீட்ல எப்பவு ஃபிப் டென் தௌசண் குடுத்துருவே நா தனியா வந்து ஒரு சேவிங்ஸ் ஒரு ரெண்டாயிர்த்தி ஐநூ ருவா இந்த மாரி கட்றே அது இல்லாம அது இல்லாம அப்றொ ஒரு ஒரு தௌசண் வந்து டூர் சீட் கட்டுவே டூர் போறதுக்கு மந்த்லி இந்த மாரி எனக்கு எ தம்பிக்கு
ஓ
ஓ மாமா அதுக்கப்பறொ மிச்சக் காசு வந்து ஒரு தௌசண் தௌசண்ட் ஃபை ஹண்ரட் எனக்கு எடுத்துக்வே செலவுக்
கண்டிப்பா ஏதாவது ஒரு செலவு இருக்கு பரவால்ல கரெக்ட்டா பிளான் பண்ணி யாரு உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் எல்லா சொல்லி குடுத்தாங்க அம்மா அப்பா சொல்லி குடுத்தாங்களா இல்ல நீங்களே பழகிகிட்டீங்களா
இல்ல மேம் நானே பழகிகிட்டே எல்லாமே
பழகிகிட்டீங்க பரவால்ல நல்லா பொறுப்பான பயனாதா இருக்கீங்க
கொஞ்சோ கடன் இருக்கு அப்பல இருந்து சரி அப்டியே சேவிங்ஸ்ல கொஞ்சோ போட்டுதா அதல்லா அடை
நிச்சயமா நிச்சயமா
அது நாலதா எல்லாமே சேல்ரி ஏத்துவாங்க நானு பாக்குறே கம்பென்ல ஏ அப்டிதா சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலா மேம் ஃபோர்டீன் பாய்ண்ட் ஃபைவ் தா குடுத்துட்டு இருக்காங்க டெடி
ஓ அப்பா வந்து என்ன ஒர்க் போறாங்க
அப்பா வந்து ஃபார்மர் தா மேம் இப்ப அவருக்கு ஏஜ் ஆயிருச்சு மேம் அவர் ஆனா சிக்ஸ்டி ஆயிடுச்சு ஸோ அதுனால அவரால ஒர்க் போக முடியாது
ஓ நீங்களு தம்பி மட்டுங்களா அக்கா நீங்க தம்பி ஓகே ஓகே செரி செரிங்க
ம்
நல்ல விஷ்யோ அக்காக்கு மேரேஜ் ஆயிருச்சுங்களா
ஆ சார் இல்ல மேம் இனிமேதா
இனிமேல் தா பண்ணணு ஓகே ஓகேங்க
சரிங்க மேம் குடுத்த டைம் காலவதி ஆகிவிட்டது நன்றி மேம் தங்க்யூ